ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குது என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நா ஆ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டே சாப்ட்டே என்ன பண்றீங்க படிக்கிறீங்களா ஒர்க் பண்றீங்ளா
ஆ வீட்ல இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் நீங்க
ம் ஓகே ஓகே மேம் ஒர்க் பண்ற மேம்
ம் என்ன ஒர்க்
ம் நா ஃபார்மா ஃபீல்ட்ல இருக்கே அதா மேம் ஃபார்மா ஃபீல்னா ம் சூப்பர் அதலா போது இது வந்து ஷிஃப்ட்டுதா எனக்கு டெய்லியு ஜாலியா போயிடு ஒர்க்கு
ஓகே ஓகே
இன்னு இல்ல என்ன மேம் நல்லா சமைப்பீங்ளா நீங்க
ஆ சமைப்பே
ம் என்னெல்லா ஸ்பெஷலா சமைப்பீங்க
நா பிரியாணி
ஓ மை ஃபேவரேட் ம்
இதெல்லா சமைப்பே மோஸ்ட்லி எல்லாமே சமைப்பே
ம் பட் இதெல்லா கொஞ்சோ நல்லாவே அட்வான்ஸ் ஆகு
புரியல
உ இல்ல பிரியாணிலா நல்லா செய்வீங்களான்னு கேட்டே அதா அட்வான்ஸா இருக்கு
ஆமா ஆமா பிரியாணி செய்வே நல்லா
உ ஓகே மேம் ஓகே மேம்
நீங்க சமைப்பீங்களா
உம்ம் அந்த அளவுக்கு மேல பெருசால்ல இல்ல தோசை சட்னி அப்றோ சாம்பார் அவ்ளவுதா
பரவாயில்லையே ஏதோ ஒண்ணு உங்க கையில நீங்க கொஞ்சோ அந்த டேலண்ட் இருந்தாதா
ஃபியூச்சர் ல்ல அட்ஜஸ் தான
கேர்ள்ஸா இருக் கட்டும் பாய்ஸா இருக்கட்டு டேலண்டன்னு ஒன்னு சமைக்கதுக்கு கொஞ்சமாச்சு இருக்கணு நாலேஜ் குக்கிங் நாலேஜ்ன்னே இருக்கணு
அப்ப தா அஜஸ் பண்ணி வாழ முடிய இந்த டைம்லலா
உ கரெக்ட்டு இப்போ பிரசான் பாஸ்டல இந்த மாதிரிலா இந்த பிரசென்ட்லயோ இல்ல ஃப்பியூச்சர்லேயோ வர போறதில்லை அதுனால கொஞ்சமாச்சு நீங்களு கத்து வச்சுக்கிட்டது நல்லது
மேம் தேங்க்யூ மேம் கண்டிப்பா கத்துக்கந்தா
ஹம்ம்
அதுனா கத்துக்கது நம்மளுக்கு நல்லது ஏ இப்ப வெளில ஒர்க் எங்கன்னா போனா கூடு அப்போ ரூம்ல இருக்கு போது தனியா நம்ம சமைச்சு சாப்டனு அந்த மாதிரி ஹெல்பா இருக்கும்ல்ல அதுவு பெஸ்ட் தா பத்து வருதுப்ப
சும்மா கொஞ்சோகொஞ்சோ கொஞ்சோ கொஞ்சோ சட்னி தோசை இட்லி இந்த உப்மா இதெல்லா
அது அதெலா அதெல்லா ஓகே அதெல்லா செஞ்சிருவே
உ உங்க அம்மா நல்லா சமைப்பாங்களா
ம் நல்ல சமைப்பாங்க
அவுங்க சமைச்சதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கு ஸ்பெஷல்
உ நல்லா பிரியாணி தா பிரியாணி நல்லா சமைப்பாங்க எங்க அம்மா
ஆ
பேவரட் வேறையா அப்பருந்து நிறையா அம்மா வந்து எனக்காக நல்ல பாத்து பாத்து செய்வே
ஓ
ம் அ ம் படிக் நீங்க படிச்சீட் படிச்சு முடிச்சுட்டீங்களா
இல்ல நா பி எட் இங்கிலீஷ் படிச்சட்டு இருந்தே அது ஒன் இயர் தா ரெண்டு செமிஸ்டர் எழுதுனே அம்மா வந்து வந்து டிஸ்கன்டினியூ ஆயிடுச்சு மேரேஜ் பண்ணிட்டாங்க உ
ஓகே ஓகே மேம் படிக்கணு ஆசை இருக்கா
அது இருக்குதாங்க எல்லாருக்கு இருக்குதா கல்யாணோ ஆன பொண்ணுங்க எல்லாருக்கு மே இருக்கு தா அந்த ஆச
பட் இப்போ அது கொஞ்சோ கஷ்டோ
இப்ப கஷ்டோ தா ம் தோ நெனைச்சா முடியு பட் வந்து அதுக்கு எல்லாரு வந்து ஒபே அதாவது
ம் ம் பஸ் ம் ஓ அதுவு கரெக்ட் தா மேம் பசங்களா படிக்கிறாங்களா
இல்ல ஒரு பைய இருக்கா ஒரு வயசுதா ஆவுது அவனுக்கு
ம் ஓகே மேம் ஓகே மேம் என்ன பண்றா இப்ப அவ
தூங்குறா அவனுக்கு கொஞ்சமா ஹெல்த் இஷ்யூ ஃபீவரா ருக்கு அதுனால டானிக் போட்டிருக்கறதால அவ நல்லா தூங்குறா
ம் காலேஜ்ல்லா நீங்க படிக்கு போது எப்டி மேம் ஸ்கூல்லல்லா ஜாலியா இருக்குமா ஸ்கூல்லு
ம் ஸ்கூல் தா பெஸ்ட்டு காலேஜ் விட நா காலேஜ் அவ்ளோவா நா பாக்ல
ம்
ஒரு வருஷோ தானே அது எனக்கு அவ்ளவா இது இல்ல ம் அதுனால ஸ்கூல்லு டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூல நல்லா வந்த ஹாப்
ம் ட்ரிப்பல்லா போயிருக்கீங்களா
எப்போ இப்போவா இல்ல ஸ்கூல் காலேஜ் படிக்கு போதா
ஸ்கூல்லயு சேரி
இல்ல இல்ல எங்க அம்மா அனுப்பவே மாட்டாங்க அந்த ட்ரிப்பு டூர் கூப்ட்டு போவாங்க அதுக்கல்லா எங்க அம்மா உம் ம் அணு ப்பவே மாட்டாங்க கியூஸ்ல வண்டர்லால்லா கூட்டு போவாங்க எ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வந்து கெஞ்சுவாங்க வீட்டுல எங்க அம்மா கிட்ட எங்க அப்பா வச்சு குடுத்துருவாரு காசு போயிட்டு வான்ட்டு
ஆனா பேரண்ட் அம்மாதா பெரிய குருத்தரோ
சேரிம்மா அனுப்புற அனுப்புற சொல்லி எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா அனுச்சுடுவாங்க ஆனா அடுத்த நாள் போயிவிட மாட்டாங்க ஆ நம்மள திட்டுவாங்க எதுக்கு ஃப்ரெண்ட் எல்லா கூப்பிட்டு வந்து இப்படலா கேஞ்ச வைக்கிற பண்றன்னு நா கூப்பிட்டுவே இல்லமா அவங்கதா வந்தாங்கன்னா கேட்க மாட்டாங்க இல்ல நீதா கூப்பிட்டு வந்திருப்ப நீ சொல்லி
ம்
அவங்களுக்கு ஒரு பயம் எங்க நம்ம கொழந்த
ங்களா ரீசன்டா ம் ஆ ம் இப்போ ஃபேமிலி ட்ரிப் என்ன போனீங்களா
ஆ இப்ப வந்து முன்னாடி போன
எங்க மேம் எங்க போனீங்க ம் ம்
இல்ல நாங்க அந்த சைட் ரெஸ்டாரன்ட பக்க போனோ இட்லர்
ஓகே ஆ நீங்க எந்த ஊர் மேம் ஆக்சுவலி ஓ ஓகே ஓகே ஓ சென்னை தாங்களா ஓகே நா இங்க இந்த சைடு பாண்டி ம் இந்த கேரளா அந்த கொடைக்கானல் அந்த மாரி லைன் போயிருக்கீங்களா
கேரளா அந்த லைன் இன்னு போல
ஏ மேம் போயிட்டு வந்தோ கிமேட்ல்லா சூப்பரா இருக்கு பேபேமியா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம்ல மேம் ம் அந்த டைம் வரலனு நினைக்கிறேன்ப்பா
இந்த ஃபீரி டைமே கடைக்க மாண்டேகுது சண்டே மட்டுதா
ஓ பிரதர் என்ன ஒர்க் பண்றாங்க
ஆ அங்க ஒரு ஜுவல்லரி ஷாப்ல வேலை
ஆ ஓகே மேம் ஓகே மேம்
அனல்லா அது ஜுவல்லரி ஷாப்னா லீவே ரொம்ப ஸ்ட்ரிட்டு அதனால
ஓ அதனால லீவ் கெடைக்குறது கஷ்டமா இருக்கு க் இப்ப எப்டிமா கவர்மெண்ட் லீவ் அப்பல்லா லீவாவுது
ஆ இல்ல இல்ல எப்பயாச்சுன்னா லீவ் இருக்கு எப்பமே கவர்மெண்ட் லீவ்லா லீவ் இருக்காது எப்பயாச்சுனா இருக்கு இந்த தீபாவளி பொங்கல் ஆ இந்த மாரிக்குல்லா இருக்கு ஆனா வந் து இந்த ஈது எங்க சைடு பெஸ்டிவலுக்கு வந்து லீவ் இருக்காது
ஓகே மேம்
நம்ம லீவ் போட்ற மாரி இருக்கு
ம்
ம்
சரி உங்களுக்குன்னு ஒரு இது வந்திருக்குல படிக்கு போது ஒரு எய்ம் என்ன ஆகலா இருந்தங்க
எனக்குன்னு படிக்கணு எய்ம் இருக்குதா இருந்துச்சு என்ன சேத்து விட்டாங்க எங்க வீட்ல
ம்
யாரையு சேக்கல நாங்க மூணு பேரு
இருப்போ
யாரையுமே சேக்கல ம் சிஸ்டர்ஸ் தா நா தா லாஸ்ட்டு எனக்கு ரெண்டு அக்கா இருக்காங்க
ஓகே ஓகே
அவங்களுக்கெலாம் மேரேஜ் பின்னாடி பின்னாடி பண்ணி குடுத்தாங்க சரி நா லாஸ்ட் தா சரி படிக்க வக்கலா என்ன ஜாயின் பண்ணி விட் ங்க அம்மா அப் பாதா டிசைட் பண்ணி அதுக்குள்ளயே வந்து இந்த மாரி அலயன்ஸ் வந்துச்சு சரி நல்ல இடமா மா இருக்கே எதுக்கு வேஸ்ட் பண்ணுனு கல்யாண பண்ணி
ம் ஓகே ஒரே நிமிஷ இருங்க ஆ சொல்லுங்க
நீங்க மேரிடா
நோ மேரிட் சின்ன பய தா நானு
நானு சின்ன பொண்ணுதாங்க மேரிடுனா ஆண்ட்டி நெனச்சுக்காதீங்க
இல்ல இல்ல இல்ல அது அல்ல சின்ன பாத்தா தெரியல பேசும் போதே வாய்ஸ் தெரிய அதெல்லா ஒண்னுயில்ல என்னா ஏஜுங்க்கா உங்களுக்கு
எனக்கு ட்வெண்ட்டி டூ உங்களுக்கு
ஆ அதேதா ஆகுது பட் ஒர்க் பண்ற அவ்ளதா சீக்கிர கல்யாண பண்டீங்ளா டுவெண்டி ஏஜ்ல கல்யாணமா
ஆமா நைன்டீன் நைன்டீன்ல
ஓ ஓ நயன்டின்லயே மேரிடா ஓகே ஓகே
ம்
சீக்கிர ரொம்ப சீக்கிரமாவே மேரேட் பண்டீங்க புரியுது புரியுது புரியுது உ ரொம்ப ஆனா கொஞ்சோ அந்த டைம்ல ஆனா வருத்தமா இருந்திருக்கு ரொம்பவே எனக்கு புரியுது
உ
நல்லாயிருந்தாலு புடிச்சு இருந்தாலு சரிதா இருந்தாலமே சின்ன வயசுல கல்யாணம் பண்ணு போது ஒரு வரத்து த்தோ இருந்திருக்கு படிச்சிருக்கலா ஆ படிச்சிருக்கலா இந்த இயர் முடிச்சுட்டு கூட பண்ணி ம் அதா ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு அது வந்து எதுனால நா அது ஒரு டைம்ல எப்பனா தேவப்படு ஃப்யுச்சர்ல அதுனாலதா உ
இப்ப இப்படி இருக்கு பியூச்சர்ல எப்டியுச்சு சுச்சுவேஷன் மாறலாம் அப்ப நம்ம ஒரு டிகிரி இருந்தா நமக்கு அது யூஸ்
ஆஹ் அதுனாலதா சொல்றே அந்த படிப்பு வந்து லேடிஸ்க்கு மெயினா உதவுது காரணமே அதனால தான் சொல்றே ஏன்னா வந்து ஏதோ ஏதோ ஒரு டைம்ல நம் ஆமா ஹஸ்பண்ட் இருக்காங்க ஒர்க் போறாங்க அந்த டைம்ல அந்த டைம்ல சில டைம் நம்மளுக்கு வந்து பியூச் புயுச்சர்ல ஏதாச்சு ஒரு ப்ராப்ளோ வர டைம்ல அந்த மார் டைம்ல நம்ம படிப்பு வந்து நம்மளுக்கு உதவு ஆ அதுதா மேம் அதுதா சொல்றீங்கள அதுதா வந்து பிரச்சனையே நம்பளுக்கு அந்த டைம்ல
நீங்க ஏ படிக்கல ஒர்க் பண்றீங்க
நா படிச்சு முடிச்சுட்ட பி எஸ் சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு
முடிச்சுட்டு ஓகே ஓகே ஆமா கரெக்ட்டு நா அப்போ நைன்டீனா உங்களுக் கு அதே ஏஜ்னா நீங்க முடிச்சிருப்பீங்க ஆமா ஆமா
ஆ சேம் தா நம்மளுக்கு
செரி ச
நீங்க அப்ப எந்த செட்டு தான நீங்க டொண்டி ஒன் டூ டொண்டி போர் இல்லல்ல டொண்டி போரு என்னா செட் நீங்க அப்ப டொண்டி ஒன் தான ஆ டொண்டி ஃபோர் ஓகே நானு அதா ராய முடிச்சு வந்த உடனே படிக்கலான்தா இருந்த எம் எஸ் சி போடலான் இருந்த மேக்ஸ்சு ச்ச கெமிஸ்ட்ரி இருந்தாலு செரி ஒரு அரியர் உழுந்துருச்சு மேக்ஸ்ல சோ அதனால வந்து ரொம்ப கஷ் கஷ்ட்டமாயிடுச்சு அது டக்குன்னு அது எப்படி சொல்றது அது மேக் ஸ் வராது ஒழுங்கா செரி டக்குன்னு வந்தோன்னே சரி போட முடியாம போயிடுச்சு அப்படியே ஒர்க்குக்கு போன கெமிக்கல் கம்பனி இன்டர்வியூ அட்டென் பண்ணி போயிட்டு செலக்ட் ஆயிட்டு போன
ம்
போயிட்டு அப்படே இப்பதா எதோ த ஆப்ப அந்த போய் எக்ஸாம் எழுட்டு வந்தா ஒரு சிக்ஸ் மந்த் ஆ கிளியர் பண்ட்டே அது அப்பவே கிளியர் பண்ட்டே சேரி இப்ப எங்க போடுறது கொன்னோ பினான்சியல் ப்ராப்ளோ இருக்கு வீட்டுல சோ அதனாலதன் ஆ அதுதா சோ அதனால அதனால படிக்க முடில இப்ப எப்டி சொல்றது அக்காவுக்கு வேற மேரேஜ் பண்ணு அந்த இதுலா இஷ்யூ இருக்கர்னால அதனாலதா
அதூ வீட்டுக்கு ஒரே பையனா இன்னு கொஞ்சோ ஹெவியா இருக்கு தம்பி இனி இனிமே படிச்சி இனிமே வர் னு வேலைக்கு நீங்க தானே இப்ப வேலைல இருக்கீங்க அத சொல்ற ம்
கோ இப்பதோ எம் எஸ் சி முடிச்சிருக்காங்க அவுங்க மேக்ஸு
ஆ அவங்க
இப்போ அவ ஆமா அங்க சென்னையில்தா பெகட்ரான்லா இருக்குல்ல அது சைட் ஃபோன் மொபைல்ஸ்
ஓ சரி சரி
அங்கதா ஒர்க் பண்றாங்க இப்ப அவங்க நடுல ஒர்க் பண்ணாங்க அதுக்கப்புறோ மறுடி படிச்சாங்க
ம்
ஒன் இயர் பகட்ரான்ல ஒர்க் பண்ணாங்க அதுக்கப்புறோ மறுடியு டூ இயர் படிச்சாங்க மாத்தி மாத்தி படிச்சாங்கள ஹலோ மேம் இதுல வந்து மி மினிமம் நீங்க எப்டி இதா டாஸ்க் ஃபர்ஸ்ட்டா
இல்ல நா வந்து ஃபோன்னு ஃப்ரெண்ட் முடிச்ட்ட
ஆ
இப்ப என்னால ஃபோன் பண்ண முடியாது எனக்கு வர கால்னனா நா பேசலா
ஆ சரிங்க நா கட் பண்ட்டு கால் பண்ணவா சரி ஓகே
ம்